ஆ சிஸ்டர் ஆ சொல்லுங்க சிஸ்டர் சாரி சிஸ்டர் நீங்க கால் பண்ணியிருந்தீங்க நா பாக்கல மியூட்ல இருந்திருக்கு போல
ஓகே ஓகே சிஸ்டர் அதா சேரி திருப்ப கூப்பிட்டு பாப்போ அப்ப இன்னிக்குதா ஃப்ரியா இருந்தெனா பேசி ரொம்ப நாச்சா வேற சேரி பேசுவோ அப்டின்னு சொல்லிட்டுதா காலி ஏர்க்கனவே பண்ணே அது அப்பயே நெனைச்சே வேற ஆ ஒரு வேல ஒர்க்கா இருக்கிறீங்களோ அப்படின்னு நெனைச்சிட்டே தா அடிச்சே நல்ல வேள ஃப்ரீயா இருந்திருக்கீங்க
இல்ல இல்ல சிஸ்டர் அது நேத்தி பசங்க விளாடிட்டு இருந்தாங்க பாருங்க அப்ப சைலண்ட்ல போ பட்டாங்க போல எனக்கு அது தெரியல நா பத்து மணிக்கு மேலதா பாத்தனே உங்க காலையே அதுக்கு மேல எங்க பண்றது நானே இன்னிக்கி பண்ணனு நெனச்ச நீங்களே பண்ணிட்டீங்க நல்லாதா போச்சு
அத பசங்க எல்லா இப்ப போன் வெச்சுன்னா நம்ம எங்க நம்ம அந்த பாக்கவே அத ஒரு பிரச்சனா அமைக்க வெச்சடுறாங்க நம்மளு வாங்க முடிய மாட்டேங்குது
ஆமா என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பசங்க வெச்சுக்கிட்டு
என்ன எப்படிங்கிற நல்லா இருக்கீங்களா நீங்க
எல்லாரு நல்லா இருக்கோ நீங்க அங்க எல்லாரு
எல்லாருமே நல்லா இருக்காங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் எப்டி உங்க பிசினஸ் எப்டி போயிட்டு இருக்கு
ஆ பொயிட் ஆனா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சிஸ்டர்
ஓகே ஓகே நீங்க பாருங்க அது நல்லா மெயின்டெயன் பண்ணுங்க அப்டியே கொஞ்ச கொஞ்சமா மெயின்டென் உம்
விட்ற கூடாது கண்டிப்பா
ஸ்டேட்டஸ்ல எல்லா வைக்க வேண்டியதுதானா நா உங்களோட ஸ்டேட்டஸ் பாப்பே நீங்க அது எதயோ
ஆமா சிஸ்டர் நா மொபைல் எடேலப்ப என்னோட மொபைல் ஒடஞ்சிட்டின் மாத்தனா நம்பர்ஸ் எல்லாமே பேஸ்ட்டு ஒ ஒரு சில நம்பர்ஸ் மட்டு தா இருக்கறனால அல்லா சேவ் பண்ணியிருக்க ஒரு சில நம்பர்ஸ் எல்லா இல்ல உங்க நம்பர் எல்லாமே அதுல மிஸ் ஆயிடுச்சி இப்ப குரூப்ல இருந்துதா நானுமே எடுத் த
ஓகே ஓகே சிஸ்டர் அதா போல எங்களுக்கு உங்க ஸ்டேட்டஸ்சில்லா காட்ட மட்
ஆமா நறைய பேரோட நம்பர் எல்லாமே பேயிடுச்சி அ நல எல்லா குரு ப்பாக்கறனால அதுல வந்து பயல நேம் இருக்காச்சி உண்ம இதுன் தெரியுதே இன்னைக்கே அவ்ங்கன ஆ நம்பர் எடுக்கிறதுக்கே நா அப்டிதா பாத்து எடுத்த
சேரி சேரி சேரி பரவாயில்லயே நம்பர் எடுத்து நீங்க பேசுறீங்ளே அதுவே பெரிய விஷயோ ஒன் இயராச்சி பேசி பரவால்லியே
ஆமா சிஸ்டர் ரொம்ப நாளா ஆச்சில
ஆமா
முன்னாடி ஒரே டீம்ல ஒர்க் பண்ணோ பேசிட்டு இருப்போ அ அ நறைய டிஸ்கஸ் பண்ணிப்போ பிராசஸ்பத்தியோ ஏ ரேஸ்லா பத்தி நம்ம அடிக்கடி கான்டக்ட்ல இருந்தா மாரி இருந்துச்சி அப்டியே கிளாசஸ் முடிஞ்சோடனே வேற வேற ஜாப் போகறதுனால அப்டியே விட்டு போயிடுச்சி ஆ ஆஃபீஸ் சேறதுக்கு சர் அதனாலதா ய உங்ளுக்கு கேனலா ரீச் பண்ண முடியல ஆஃபீஸ் பேய்றதால கால்ல டெய்லியும் அதனால கால்ல ஒன்போது மணிக்கு போனா நைட்டு எட்டு மணிக்குதா வர மாரி இருக்கு அதுக்கப் அப்புற இங்க சாப்டுட்டு தூங்க தா டைம் கரக்டா இருக்கு திருமம்மாறுநாள் ரொட்டினா கிளம்ப தா கரெட் டர்க்கு
ஆமா சண்டே மட்டுதா லீவ் இருக்கு அதுக்கு கரெக்டா இருக்கு அ ஹ ஹ இந்த சம்மர் வெக்கேஷன்லா போனீங்ளா
எங்க ஆபீஸ் தா போனோ ட்ரிப் எங்க போறது ஆபீஸ் தா போற மாரி இருக்கு
இல்லா ஏதாவது டூ டேஸ் த்ரீ டேஸ் லீவ் குடுக்கில்லையா
லீவ் அவங்க குடுக்கல ஆனா கேட்டு எமர்ஜென்சி லீவு்ன்னு எடுத்துக்கிட்ட
ஓகே ஓகே அ அ அ அ எங்க போனீங்க
திருச்செந்தூர் தா போனோ திருச்செந்தூரு ஃபேமிலியா போனோ ஆஹா வாதுவே இப்ப எல்லாரு ஸ்கூல் லீவ் முடிஞ்சி எல்லாருமே வேன்ல வரறது அவ்ளோ கூட் டோ சிஸர் நிக்க முடில அந்த அளவுக்கு கூட்டோ
கேள்விப்பட்ட ஆறு மணி நேரோ ஏழு மணிரோ நிக்கிற மாரி இருக்
த அப்பதா போய் மாட்டிக்கிட்டோ ந எங்க வீட் ல சொன்ன கேக்ல இப்ப போவாதீங்க ஜூன் ஸ்கூல் தோறந்ததுக்கு அப்புறம் போனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு நிம்மதியா பேய்ட்டு வரலா லீவு சரியா கெடைக்க மாட்டேங்குது நமக் கிள் சொன்ன கேக்கல யாருமே அ அதெல்லா இல்ல இப்பயே பேயிருவோ அப்டின்னு சொல்லிட்டு இப்பதா மே லாஸ்ட்ல போனோ ஸ்கூல்லா தொறக்கறதுக்கு முன்னாடி போனது சாட்டர்டே சண்டே வேற
ஆஹஹா சூப்பர் அந்த டைம்லயா போவீங்க
கியூல போய் நின்னோ காலைல அஞ்சு மணிக்கு ஒண்ணுமே சாப்பிடாம மூணு மணிக்குதா அந்த கியூ முடிஞ்சு சாமி கும்ட்டு வெளியே வந்திருக்கோ
ஆ மூணு மணியா
க்யூல நின்னுகிட்டேதா இருந்தோ நின்னுகிட்டே அப்டியே கொஞ்சோ இன்ச் பை இன்ச்சா நகந்து நகந்து அங்க அந்த ரூம்ல வச்சு வச்சு வுட்டாங்க ஆனா டிரிங் குடு அ சாப்ட குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே குடுத்துட்டாங்க அதனாலலா ஒன்னு பிரச் சன இல்ல ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்லா கிளீன் நீட்டா கிளீனா அந்தந்த ரூம்ல இருந்துச்சு ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அதுக்கப்பறோ ஃபுல்லா நம்ம கியூல நடந்து போற மாரிதா இருக்கு
பரவாயில்ல நல்ல தரிசனமா
ஆ நல்லா கிட்டக்க நின்னு பாக்க முஞ்சுச்சு என்ன அந்த க்யூல நின்னு போறதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு அவ்ளோ கூட்டத்துல நெரிசல்ல நின்னு போனதுதா அதாங்க அதுக்கான பலன்
ஆமா, அஞ்சு மணி நேரம் நின்னது அஞ்சு செகண்ட் பாத்துருக்கலா சாமிய
அவ்ளோதா அஞ்சு மணிநேரோ கூட நிக்கல அவ்ளோ நேரோ நின்னு ஓகே, நல்லா பாக்க முடிஞ்சிச்சு ஆனா ஆமா நீ வேற கிட்டக்க பாத் ஆனா என்ன அந்த ஒ அஞ்சு செகண்ட் தா பாத்துட்டு வந்தாச்சு அவ்ளோதா இதுக்கு இவ்ளோ நேரோ நின்னோங்ற மாரிதா இருக்கு
ஆமா, என்ன பண்றது எங்க பாத்தாலுமே கூட்டோந்தா பயங்கரமா இருக்கு அதுவு இந்த சட்டர்டே சண்டேவு போ கூடாது து இதுல நீங்க சம்மர் சட்டர்டே சண்டே வேற போயிருக்கீங்க அ
எல்லா போய் நின்னு அனுபவிச்சிட்டு வாங்க அப்டினு போய் வந்தோ
நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது ப்ராப்பரா பிளான் பண்
அதா நா புடிவாதமா சொல்லிதா அழைச்சுட்டு போனு நெக்ஸ் டைம்லா நாங்க பெய்ட்டு வந்து முடிஞ் சி நாங்க போன மறுநாளே அந்த எடத்துல அவ்ளோ கியூவு இல்ல ஒண்ணு இல்ல அவ்ளோ ஃப்ரீயா இருக் க்கு மறுநாள் அதுமே நியூஸ்ல போட்றாங்க அந்த அளவுக்கு கூட்டமே இல்லாமா அது கொஞ்சோ லேட்டாவாது போயிருக்கலாமே அப்டின்னு தோணுச்சு
அதா நம்ம நேரோ போல அது கரெக்டா போயிருக்கு ம்
அ பக்கத்துல எல்லா கோயிலுக்கு போனோமா அந்த அங்க உள்ள கூட்ட அத சுத்தி உள்ள கோயிலுக்குதான வருவாங்க எல்லாருமே வேற ஏனா எல்லாரு டூரு அந்த மாரி அரேஞ்ச் பண்ணி போறப்ப அது நியர் பைல என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அங்க பாத்துட்டு வருவாங்க இங்க உள்ள கூட்டோ அடுத்தடுத்து கோயில்ல வர வர எல்லா கோயிலு நின்னு நின்னு முடியல கியூதா எல்லா கோயிலுமே ஃபுல்லா
ஆமா செம கூட்டமா இருக்குப் இப்ப எங்கேயுமே போகவே முடியல சிஸ்டர்
ம் அவ்ளோ கூட்ட அதும் வெயில் சீசனு உங்களுக்கு சம்மர் எல்லா எப்டி உங்களுக்கு எப்டி போச்சு
எங்களுக்கு அப்டியே போச்சு அம்மா வீட்டுக்கு போனோ நார்மலா பீச்சுக்கு அங்க இங்கன்னுதா போனோ வேற எங்கேயு போல எங்க வெயில்ல இந்த பசங்கள அழச்சிட்டு போறது ரொம்ப முடில
ஆமா சம்மர் ல எங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா தேவலானுதா தோணு நமக்கு
ஆமா சிஸ்டர் அதும் இந்த பசங்கள வச்சிகிட்லா ஐயயோ போவே கூடாது ரொம்ப முடில ஆ அவங்ளே ரொம்போ ஆ இதாய்ட் அங்க நம்புளுக்கு ரொம்ப டுது மொத்தத்துல ஒரு வாரோ போயிட்டு வந்தன்னா நம்ப ஒரு பத்து நாளு ரெஸ் ஸ்ட்டு எடுக்கணுபோல அந்த அளவுக் ஆயிடுது
அவ வீட்ல இருக்கானா அந்த நாள்ல நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது ஆனா கண்டிப்பா
ஆமா அப்டிதா போயிட்ருக்கு
வீட்ல சும்மாதான இருக்க அப்டின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க வீட்ல
அய்யய்யோ வந்து பாத்தா தா தெரியு
ஆமா சும்மா தானே இருக்கேன்னா நமக்கு எவ்ளோ காய்ல ரெஸ்ட்டு எடுக்க கூட நேரோ இருக்காது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக் கோ வேற எப்டியா இப்டிதா போயிட்ருக்கு ம் பசங்கள்லா ஸ்கூல் படிக்கிறாங்ளா
ஆமா ஸ்கூல் படிக்கிறாங்க திருச்செந்தூர் போணுனு ஒரு ஆச
ஆ உங்க அங்கந்து உங்க ஊர்ல இருந்து அங்க எவ்ளோ சிஸ்டர் டிஸ் ஸ்டன்சு ரொம்ப லாங்கா இல்ல நியர் பைல இருக்குமா
லாங் தா டூ டே ஆகும் போல எப்டின்னா ஒன் டே ஃபுல் ஆமா நாலு மணிக்கு ட்ரெயின் ஏற்னா எப்டி இந்தாலு மார்னிங் போய்டும் போல மார்னிங் டென் ஓ கிளாக் ஆகுன் நெனைக்கிற
அதாவ்து விடிய கெழம நால் மணிக்கு ஏற்னா மறுநாள் கால்ல அ மத்யானோ ஈவ்னிங் போல ஏற்னா நைட் ஃபுல்லா ட்ராவ்லிங்லே
ட்ராவ்லிங் ஆமா அது அது நா எப்டி அந்த அது அந்த ரயில்வே கணக்கு படி டே ஒன் டே டூன்னு போடுவாங்ளா அத வச்சு நா சொல்லிட்ட
ஆ இந்த மீன்லே ஒன் டே ஆயிட்டு ம் எப்டி சொல்ல வர்து இதாயிடுச்சி டே
கிட்டத்தட்ட ஆயிடும் போல
ஆயிடோ அங்க இருந்துன்னு நீங்க பஸ்ஸு புடிச்சுன்னு கோயிலுக்கு போவீங்க ப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கஷ்டம் தா ஆனா
பஸ் புடிச்சு போணுமா அது கூட எனக்கு தெரியாது ஆனா எனக் போகுணு ஆஸ்
தெரியில எனக்கு தெரியில ஆனா ட்ரெயின்ல போலா அப்புறம் பஸ் புடிச்சுதா போணும் இல்ல கோயில் போய் பாத்துருக்க
பசங்க கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தா அங்கெல்லா போகணுன் நெனைக்கிற ஏன்னா நம்பளால கூட்டிட்டெல்லா போ முடியாது போல
ஆ ஆமா
ஆ அதனால அப்டியே சம்மர் லீவ் அப்டியே போயிடுச்சி
ம் ம்
அப்புறம்
நீங்க சாப்பிட்டீங்ளா என்ன ச்சிருக்கீங்க நைட் என்ன டின்னர்
இனிமேதா சிஸ்டர் சாப்புன்னோ தோச தோச தக்காளி சட்னி க்கே
ஓகே ஓகே சிஸ்டர் பசங்களுக்குல்லா சாப் பாட் செஞ்சு குடுத்துட்டீங்ளா டைம் ஆயிச்சுல்ல
ஆமாமா அவங்களுக்கு நைன் ஓ கிளாக் குள்ளயே முடிச்சு அவங்க இப்ப ராங்க வந்து தூங்க தூங்கறதோட இருக்கும் நான் தா இனிமேதா சாப்பிடணும் நானு
ஆ ஓகே ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டாங்கள நீங்க என்ன சொல்லி குடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா என்ன முடிஞ்சிருச்சா
எல்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் எயிட் ஓ கிளாக்லள்ளயே முடிச்சாச்சு நாங்க
அப்பதான் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு இல்லன்னா எழுதுவாங்க அவுங்க பத்து மணி வரைக்கும் கூட எழுதுவாங்க அது நம்மளுக்கு செட் ஆகாது அதனால எட்டு மணிக்குள்ள முடிச்சிருது அந்த டைமிங் எல்லாம்
அப்புறம் சிஸ்டர் நீங்க ஃபிரீ டைம்லல்லாம் என்ன பண்றீங்க
எங்க சிஸ்டர் ஃப்ரீ டைம் இருக்கு ஆபிஸ் போயிட்டு வரதான் கரெக்ட்டா இருக்கு அதனில ஆ ஸ்டிச்சிங் ஒர்க், ஆரி ஒர்க் பண்றேன் அது போது அ சண்டே கிடைக்குது அது சண்டேலயுமே மந்த்லி ஒன்ஸ் ச ன்டே வந்து வாக்கிங் பண்ணனும் அந்த சண்டே போறதே எங்க தெரியுது காலைல தூங்கி முழச்சாலும் சண்டே போயிடுது அப்புறம் ஏதாவது ச ப்பாட்லா சாப்றோமா அவ்ளோதா அந்த சண்டே ஒவரா ஆயிடுது திருப்பி அந்த சிக்ஸ் சி சிக்ஸ் டேஸ் வரது தெரிய மாட்டேங்குது திருப்ப அடுத்த சண்டே வரு அப்படியேதான் ஏதோ ஒன்னு பட டைலாக்ல்லாம் சொல்லுவாங்க தூங்குற ரிப்பீட் அந்த மாரிதான் இருக் க்கு ரொட்டினா மந்த்து தான் ஓடிட்டே இருக்கு ஆனா சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிருது
ஆமா மந்த்து ஓடிடுது, இயரும் ஓடிடுது பாருங்க நம்ம பேசியா ஒன் வீக்
வந்து எல்லாருக்கும் நியூ இயர் விஷ்ஷஸ் எல்லாம் சொன்ன மாரி இருக்கு அதுக்குள்ள சிகஸ் சிக்ஸ் மந்து ஆயிடுச்சு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்து தான் அதுக்குல்ல இயரும் ஓடிடும் போல
கரெக்ட் தான் அப்டிதான் இருக்கு எனக்கும் இருக்
வீட்ல இருந்தப்போ கூட அப்டி தெரில சிஸ்டர் நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்தப்ப எல்லாம் அந்த மாரி ஒன்னுமே தெரியல ஓகேவா தான் இருந்துச்சு எனக் இப்ப ஆபீஸ் போதுனாலே எனக்கு மட்டும் தா இப்டி இருக்கா இல்ல எல்லார்க் கும் அப்டி இருக்கான்னு தெரியல ஆனா சீக்கிரொ சீக்கிரொம் ஓடிடுது
இல்ல நீங்க டெய்லியும் போயிட்டு வரிங்கல ட்ராவல் மாரி போயிட்டு போயிட்டு வரது அதுவே உங்களுக்கு கடகடனு போற மாரி இருக் கும் இல்ல எனக்குமே அப்டிதான் ஃபீல் ஆகுது
உம் அப்டிதான் இருக்கு எல்லாருக்குமே இப்டிதான் சொல்றாங்க அப்ப சிக்ர சிக்ரோ டைம் ஓடிடுது போல
ஆமா சேரிங்க சிஸ்டர் சாப்டீங்களா சாப்ட்டு வந்து பேசுங்க
ஆ இனிமேல் தான் சிஸ்டர் சாப்டணும் சேரிங்க உங்கள்கிட்ட பேசிட்டு போயிலாங்ளா கால் பண்ணியிருந்தேன்னா இனிமேல்தான் போயி சாப்பணும்
ஓகே ஓகே சிஸ்டர்
ம் சேரி சேரி நீங்க பாருங்க நா சாப்ட்டு வந்து நா திரும்ப கால் பண்றேன் ஆ ஓகே சிஸ்டர் பாய் ஆ
பாய் ஆ